ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது உங்குளுக்கு கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க என்ன பண்ணிட்ருக்கிங்க
நானா இன்னிக்கு ஆஃபிஸ் லீவு அதனால சும்மாதா ஒக் க்காந்திட்ருக்கே மொபைல் நோண்டிகிட்டு நீங்க என்ன பண்றீங்க
ம் ஓகே ஓகேங்க நா கிச்சன்ல ஒர்க்லா முடிச்சிட்டு இப்ப கொஞ்சோ ஃப்ரீ ஆன
ஓகே ஓகே இன்னா லன்ச் இன்னைக்கி
லன்ச்சு சிக்கன்
ஓ சன் சன்டே ஸ்பெஷலா
ம் சண்டே ஸ்பெஷல் எனக்கு கொஞ்சோ ஒடம்பு முடில
ஓ
சோ ரசம் வச்சு சாப்ட்டுக்குலான்ட்டு
ம் ம்
எங்க வீட்ல கொழந்த சிக்கன் தா சாப்டுவாங்க
ஆ
ம் அது எப் எப்யாச்சு மட்டுந்தா
ஓகே சிக்கன் ஹெல்த்து தா நீங்க வந்து இப்ப நாங்க ஜிம்லா போன்னன் வச்சுக்கோங்ளே எங்க ரெக்கமெண்ட் பண்றது சிக்கன் தா ஃபர்ஸ்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ப்ரோட்டின் க்கு ஆமா‌ ப்ரோ பசங்க க்லா கூட கொழந்தைங்ளா கூட சிக்கன் குடுங்க அது ப்ராப்ளம் இல்ல நெறைய பேர் சொல்வாங்க‌ அது ஹீட் டு அப்டின் குடுக்க கூடாது அப்டின்னுவாங்க பட் அது ப்ராப்ளம் இல்ல நீங்க குடுக்லா வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் கூட குடுக்லா
ஓ அப்டிங்ளா
ஆமா டெய்லி எக் குடுங்க
ம் கு எக்கு சாப்டுவாங்க நானு ரெகுலரா அது கண்டினியூ பண்ணிடுவே பட் சிக்கன் ங்குற து மோஸ்ட்லி எடுத்துக்றது இல்ல
ஓ
மீன் இல்ல சம்டைம்ஸ் மட்டன் அந்த மாரினா கூட ஓகே
ம் ம் ம்
ம் சிக்கன் அவ்ளவா குடுக்கறதில்ல
அத எத்துக்கலா அத எத்துக்கலா தப்பு இல்ல இப்ப நா கூட ஸ்டார்டிங் ஜிம் போறப்ப எனக்கு சொன்னாங்க இந்த மாரி‌‌ சிக் கன் சாப்டுங்க ப்ரோட்டின்க்கு‌ நா அப்பவே சொன்னே ஐயோ எனக்கு ரொம்ப எனக்கு நார்மலாவே ஹீட் ஒடம்பு எனக் கு அதனாலயே சிக்கன் சாப்பட்ணுமான்ற மாரி யோசிச்சே அதுக் கப்பா அதெல்லா ப்ராப்ளம் இல்ல சாப்டுங்க அப்டின்னாங்க சோ அதெல்லா எடுத்துக்லா ப்ராப்ளம் இல்ல சோ வளர்ற பசங்ளா எதுவேனாலு எடு
ஆமா ஆ கொழந்தைங்களுக்கு தானே
என்னா படிக்கிறாங்க
அவுங்கே யூ கே ஜி படிக்கிறாங்க
ஓ சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே என்ன ஸ்கூல் ஆமா ஆமா இன்னைக்கு வீக்கெண்ட் தா நேத்து எனக் எனக்கு சாட்டே சண்டே லீவு
ஓகே ஓகேங்க
அதனால ஆபிஸ் முடிசிட்டு ஃரைடே எப்ப தா ஃரைடே அன்னைக்குதா நிம்மதியா இருக்கு ஆபீஸ்ல அப்பா சாட்டே சண்டே வந்துச்சிடான்டு
ஓ சேரி சேரிங்க இப்ப சாட்டடே சண்டே ரெ டூ டேஸீ லீவுங்ளா
ஆமாமா எனக்கு லீவு தா சாட்டே சண்டே டூ டேஸ்மே லீவ் எனக்கு
ம் சூப்பர் சூப்பர்
ஃபிரைடே ஆனா ஃபிரைடேல்லா நெறைய ஒர்க் இருக்கு ஏனா சாட்டே சண்டே மா அ மா மூண் நாள் ரெண் நாள் லீவுருக்கில்லையா
ஆமா லீவ் இருக்கறதுனால எல்லா ஒர்க்ளோடு மொத நாளே வந்துருல்ல
ஆம்மாமா அதனால ரொம்ப ஒர்க் லோட் அதிகமா இருக்கு எங்களுக்கு
அதுவே இப்போ இந்த மந்த் ஸ்டார்டிங்ல இந்த ஒன்னாந்தேதி அந்த மாரிலா ஹெவி ஒர்க் இருக்குங்ளா
ஆம்மாமா எனக்குலா மந்த் ஸ்டார்டிங்னா நா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில்ல இருக்க நானு
ஓ ஓகே ஓகேங்க
ஆ எனக்கு மந்த் ஸ்டார்ட்டிங்லா பயங்கர ஒர்க் இருக்கு அப்டியே மிட்ல கொஞ்சம் இதுவா இருக்கு அப்பறோ மந் த் என்ட்ல்ல கொஞ்சோ ஏனா
இல்லல்ல மத்த டிபார்ட்மெண்ட்னா கூட அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்காது அக்கௌண்ட்ஸ்ன்னா அது கண்டிப்பா இருக்க தானே செய்யு
ஆம்மாமா எனக்கு அப்டியே கொஞ்சோ ப்ரெஷரைஸ்டு அப்டி இப்டின் போனாலு இல்ல ஓரளவுக் கொஞ்சோ ஃப்ரீயா இருக் கு நடுவுல மட்டு
சேர் செரிங்கா
ஸ்டார்ட்டிங் வந்து மந்த் ஸ்டாட்டு அப்ப வர இன்வாயிஸ்லா பாக்ணு அப்டி இப்டின் நெறைய ஒர்க் இருக்கு சோ வீட்டு கொஞ்ச நாங் கொஞ்சோ ஃப்ரீயாய்டுவோ அதுக்கப்பறோ மந்து என்டு வெச்சி செய்வாங்க
ஆமா மன்த்து ஸ்டாடிங்கு அப்டிதா என்டு அப்டிதா
ஆமா நீங்க ஒர்க் பண்றீங்ளா இல்ல ஹவுஸ் ஓய்ப்
இல்லங்க ஹவுஸ் ஓய்ப்தா பேபிஸ் இருக்கிறதுனால கொழந்தைங்கள பாத்துட்ருக்கே அ இன்னொரு கொழந்த கை கொழந்த இருக்காங்க சோ அதனால இப்போதைக்கு ஒர்க் எதுவு பாக்கல
ஆமாம் பசங்க இருந்தாலே நமக்கு
ஆமா அவுங்கள பாத்துக்கு அவுங்கள பாத்துக்கவே தா டைம் இருக்கு கண்டிப்பா டைம் கெடைக்கவே கெடைக்காது
ம் கரெக்ட் கரெக்ட் ஆமா ஆமா கரெக்ட்டு
பாத்துட்டு அப்புற கூட வேலைக் போய்க்லான்ட்டு
ம் எ எனக்கு என்னோடைய ரெப்ரஷ்மெண்ட்டுக்கு வந்து ஆபீஸ் விட்டு இன்னா டென்சன்ல வந்தாலு எ அண்ண பொண்ணு கூட வெளையாடுவே குட்டி பாப் பா ஒரு ஒன் இயர் தா ஆகுது
ஓ செரி செரி ஆனா கொழந்தைங்க இருந்தாவே வீடு ஹாப்பியா இருக்குல்ல நமக்குமே எவ்ளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலு கொழந்தைங்கள பாத்தா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லா போய்டு
ஆமா கரெக்ட்டு நா என்னா திங்ஷன்
லோ இல்ல வேற ஏதாச்சி பெட்டு ஏதாச்சி நாய்க்குட்டி இல்ல செல பேர் பூனக்குட்டிய எல்லா வளப்பாங்க அந்த மார்லா இருந்தா நெஜமாவே அது ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தா
ஆமா கரெக்ட் சிஸ்டர்
ம் ரொம்ப ரிலீப்பா
அமா நா கூட ஆஃபீஸ்ந்து வந் டென்ஷன் டென்ஷனா வந்தாலே அண்ண பொண்ணு ஓடி வருவா சித்தப்பா அப்டின்ட்டு எனக்கு அத பாக்குறப்யே எனக்கு அடியே டென்ஷன் போய்டு
ஓ ஆமா செரி செரிங்க அவுங்க என்ன படிக்க னாங்க
இல்ல ஒரு வயசு தா ஆகுது
ஓ செரி செரிங்க அப்ப ரொம்ப குட்டி பாப்பாங்ளா
ஆமா ஒன்ற வயசு ஆமா
ம் ம்
இந்த ஆகஸ்ட் வந்தா ரெண்டு வயசு
ம் ஆனா இந்த டைம்ல தா ரொம்ப கேர் ஃபுல்லா பாத்துக்கணு
ஆமா பயங்கரமா சேட்ட ம் க்ம்
அது இப்ப உள்ள கொழந்தைங்கெல்லா ரொம்ப ரொம்ப சுட்டி ரொம்ப வாலதா இருக்காங்க
ஆமா கரெக்ட்டு
ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்யு இருக்காங்க
ஆமாமா நம்மலா அப்பல்லா டிவி போட்டு வுட்டாலே அப்டியே பாத்துட்டு உக்காந்துட்ருப்போ சின்ன வயசுல
ஆமா நம்மளா வளந்ததுக் அப்றோ பேசுறதுக்கோ இல்ல ம் எதுக்குமே பயப்பட்ட விஷயங்கள கொழந்தைங்க இப்டில்லா பண்றதே கெடையாது எதுக் குமே பயப்பட்றது கெடையாது இப்ப உள்ள பிள்ளைங்களா இந்த ஜென்ரேஷன்ல
ஆமாமா கரெக்டு
ரொம்ப தெ நல்லாவே தெரியிது ஜென்ரேஷன் கே கேப்பு
கரெக்ட் கரெக்ட்
இப்போ எப்டி இருந்தோ இப்ப கொழந்தைங்க எப்டி இந்தளவுக்கு இருக்காங்ளே அப்டின்ட்டு
ம் ம் இப் அப்பல்லா நம்ப வந்து அந்த சொப்புச்சாமா அப்டி இப்டி உக்காந்து டி வி பாத்துட்டு அப்டி வெளயாடி இப்பெல்லா
ஆமா ஆமா ஆனா அப்போதிக்கு அவுட்டோர் கேம் சா இருந்தது இப்ப எல்லாமே இன்டோர் கேம்ஸா ஆயிடுச்சு
ஆமா கரெக்ட் அப்பல்லா நம்மல்லா ஸ்கூல்லா லீவ் விட்டா வெளிய வெளியதா இரு ப்போ நம்ம பசங்க கூட வெளயாடிக்கிட்டு இ இப்பெல்லா எங்க வெளிய வந்து
இப்ப வெள்ல போறதே கெடையாது இல்ல ஆமா யாரும் எந்த பேரண்ஸ்ம் அனு ப்பறது இல்ல ஏனா அந்த அளவுக்கு சிச்சுவேஷன் மாறி இருக்கு எல்லாருமே பய படறாங்க கொழந்தைங்கள தனியா வெளில அனுப்பறதுக்கோ இல்ல வெளையாட விடுறதுக்கோ ஏனா நெய்பர்ஹூட் மாரி எப்டி சொல்றது முன்னாடி எல்லா நெய்பர்ஹூட்னா ரிலேட்டிவ்ஸாரு ப்பாங்க இப்ப அப்பல்லா இல்ல ஒர்க்கிங் பிளேஸ்க்கு ஏத்த மாரி அவுங்கவுங்க வெக்கேட் போய்ட்டு வந்துர்றாங்க தெரியாத எடமா இருக்கவு அனுப்பறதுக்கு பயப்பர்றாங்க
ஆமா அப்பல்லா நெய்பர்ஹூடா இருந்தா கூட நமக்கு ரொம்ப சப்போர்டிவா இருந்தாங்க இப்ப நெய்பர்ஹூடே நம்ப முடியாது அந்த அளவுக்கு போயிடுச்சு காலோ கொழந்தைங்கல்லா கொஞ்சோ சேஃப்டியா பாத்துக்கற மாரி
ஆமா அதா ஒரு ஒரு நாளு இந்த நியூஸ் வர்றத பாத்தே எல்லா பேரண்ட்ஸ்க்கு பயமா தானே இருக்கு என்னடா இந்த அளவுக்கு ஆயிடுச்சேன்ட்டு
இப்பெல்லாமே ஒரு நாலு செவுத்துக்குள்ள வெளாட சொன்னா அதுக்குள்ளடு
அ அந்த நாலு செவுத்துல அவுங்க வெளயாடறது கெடையாது மொபைல்க்குதா அடிக்ட் ஆகுறாங்க
ஆமா கரெக்ட்டு யூடியூபு பொம்ம பொம்ம படோ யூடியூபு அதெல்லா இ ப்ருக்கோ அதுங்ளே தானா வெக்குதுங்க யூடியூப்ல போதுங்க மொபைல் யூ
உண்மதா இங்க ஏன் கொழந்தைையு அப்டிதா மொபைல் லாக் போட்ரு இப்ப லாக் போட்ருக்க மொபைல்ல ஆ கொழந்தைக்கு லாக் என்னனே தெரியாது செரி தெரிஞ்சா எப்பொழுது யூஸ் பண்ணிடுவாளேன்
அ
லாக் எப்டியோ லாக்கே ஓப்பன் பண்ணாம ஆ இது யூடியூப் பாப்பா
அ
எங்களுக்கே எ எப்டுறா லாகே எடுக்காம எப்டுறா மொபைல் பாக்கறா யூடியூப் பாக்கறாங்கற மாரி ஆயிடுச்சு அதுக்கப்றோ ஒரு ஸ்டேஜ்லதா தெரிஞ்சுது ஸ்கொயர் பண்ணிட்டு ஷ் இப்டி ஸ்லைட் பண்ணிட்டு பாக்க ஆரம்பிச்சிட்டா போல அதுக்கப்றந்தா எனக்கே ஓ இப்ல்லா கூட யூடியூப் பாக்கலாமோ அப்டிங்கிருக்கு
ஆமா நமக்கே தெரியாது
ஆமா உண்மதா நெறைய விஷ்யங்கள் அதா நம்ம கொஞ்சோ வளந்ததுக்கு அப்றோ பேசக்கூடிய விஷாயங்ளோ இல்ல பண்ணக்கூடிய விஷ்யங்ளோ இப்ப கொழந்தைங்க சின்ன வயசிலே நல்லா மெச்சூடா இருக்காங்க
ஆமா எல்லா அட்வான்ஸ் லெவல்ல போயிட்டாங்க
ம் அவுங்ககிட்டல்லா பேசியே ஒரு வார்த்த கூட பேச முடில எதாச்சும் பேஸ்னா திரும்ப அதுக்கு தகுந்தாப்புல பதில்
ஆமா கரெக்ட்டு இந்த கால ஜென்ரேஷன் அப்டிதா இருக்காங்க அப்பெல்லா நம்ம பே பேனு முழிச்சிட்டு இரு ப்போ யாரா கேட்டாவே
அது பேரண்ட்ஸ்ல்லா எதாச்சு கேட்டா பயோ வந்துரு பேசவே பயமா இருக்கு இப்ப அப்டியெல்லா இல்ல எதாச்சு ஒரு வார்த்த கேட்டா அவுங்க ஆமா
செம்ம அடி வாங்குவ நாளா வீட்ல
ம்
வீட்ல மட்டு இல்ல ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கிட்டயு அடி வாங்குவ இப்பலா பயங்கரமா
ம் ம்
இப்பல்லா அப்டே டோட்டலா எல்லாமே மாறி
எல்லா சேஞ்ச் ஆயிடுச்சுல்ல
ஆமா ஆமா ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாரி அதுல என்ன ஹை ஹை லைட்னா ஜென்ரேஷன் ஏத்த மாரி எல்லா சேஞ்ச் ஆய்ட்டாங்க நம்ப இன்னு நைன்டீஸ் கிட்ஸ் அப்டே
உண்மதா அப்டியேதா இருக்க மாரி இருக்கு
எனக்கு அதே ஃபீல் ஆவுது யோ ஒரு வேள எனக்கு மட்டுந்தா அப்டி ஃபீல் ஆவுதா இல்ல எல்லாருக்கு
எல்லா நைன்டிஸ் கிட்ஸு அப்டிதா நீங்க நீங்க மட்டுன்லா நெனைக்க வேணா இப்ப நீங்க சொல்லவுந்தா எனக்கே தோணுது
அத திரும்பி பாக்கறப்ப எல்லா டெவலப்பாயிட்டே போயிட்ருக்காங்க
இந்த விஷயமா நானுமே யாருகிட்டயு பேசுனது கெடையாது இப்ப நீங்க சொல்லவுந்தா எனக்கே தோணுது உண்மதால்ல நைன்ட்டிஸ் கிட்ஸ் நறைய இந்த மொபைல் இல்லாம அப்போலா நைட்டிஸ் கிட்ஸ்னாவே இப்டிதா இருப்பாங்கங்ற மாரி
ஆமா ஆமா அத திரும்பி பாக்குறப்ப எல்லாரு டெவலப் ஆயிட்டு போய்ரங்க நம்ம நம்ம அதே இடத்துல நம்ப எப்டி இருந்தமோ அதே மாரியே இருக்கறமாரியே இருக்கு ஒரு டெவளப்பு தெரியா தெரி ம்கும் நம்மளு மாறணுனு ட்ரை பண்ணுவோ ஆனா நம்மளால மாற முடில அந்த அளவு ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆயிட்டு போயிட்டே இருக்கு
இல்ல அந்த நைன்டிஸ் கிட்ஸ்ல்லா ரொம்ப நல்லவங்கங்கற மாரிதா
ஆமா ஆமா கரெக்ட் ஆனா நம்மள மார்லா அப்பல்லா வெளாட்னது நம்மள மார்ல லைஃப் என்ஜாய் பண்ணவங்க யாரு இரு க்கமாட்டங்க நைன்டிஸ்
உண்மதா ஆக்சுவலா ரீசன்தா சோசியல் மீடியால தா பாத்த ஆக்சுவலா அந்த நைன்டிட்ஸ் நைன்டி கிட்ஸ்ல இருந்து தா அந்த சேஞ்சஸ் வந்து அதாது அப்ப உள்ளதுக்கு இப்போ கொஞ்ச கொஞ்சமா சேஞ்சஸ் எல்லாமே ஆகுறது எல்லாத்தையுமே அந்த நைன்ட்டி கிட்ஸால மட்டுதா அத வந்து எல்லாமே தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்டிங்கற மாரி
ஓகே ஆமமா கரெட்டு
ல்ல அவுட்டோர் கேம்ஸெல்லா இப்போ இன்டோர் கேம்ஸ்ஸா அதையுமே நம்ம இப்ப லைவா பாக்கற மாரியே இருக்கு
ஆமா ஆமா
அந்த மாரி சொல்ற
ரெட் கரெக்ட் ஆமா ஓகே ஓகேங்க சேரிங்க ம் கூப்பற ஆ கூப்பட்ற கூப்பட்ற